எப்டி இருக்கீங்க்கா
நல்லாருக்கேன் என்ன ரொம்ப நாளாச்சு கால் பண்ணியேன் ரொம்ப பிஸியா இருக்கீங்களோ
ஆமாக்கா கொஞ்சம் பிஸி தான் நீங்க வீட்டுல கொஞ்ச வேல தான் இருந்துச்சு கிளீனி்ங் ஒர்க் இருக்கு அதுல கொஞ்ச பிஸி ஆயிட்டேன் அப்பறம் சொந்தக்காரங்கள வந்துட் இருந்தாங்க அ இப்பதான் இன்னக்கு தான் போனாங்க அதான் கொஞ்சப் இப்பதான் ரிலீஃப் ஆனாதான் சரி உங்க கூப்பிடலாம்னு தான் கூப்பிட்டேங்கா
சரி சரி நீங்க எப்டி இருக்கீங்க ஆஹ் முடிஞ்சுச்சுமா நீங்க எப்டி இருக்கீங்க பசங்க எலாம் எப்டி இருக்காங்க
எல்லாம் நல்லா இருக்காங்க அக்கா வீட்டுல பசங்க எப்டி இருக்காங்க
நல்லா இருக்காங்கம்மா லீவ் நேரத்துல போய் கிளீனிங் வேல எலாம் வச்சுக்குனீங்க பசங்க வீட்டுல வச்சுக்குனு
அது இல்லக்கா அம்மா கூட இருந்தாங்க சரி அப்டியே அவங்களும் கூட செஞ்சாங்க ஏன்னா இ குல் பரமச்சந்திர ரட்டின் ஞாயிறமா கால்ல எந்திக்கணும் அப்பறம் அம்மா அவங்க வீட்டுக்கு அங்க போயிருவாங்க சரி இப்ப எங்க வீட்டுல பசங்க லீவுனால செரி இங்க வந்திருக்கனால செரி அப்டியே அவங்க சப்போர்ட் பண்ணாங்களா அப்டியே கொஞ்ச கொஞ்ச அப்டியே பண்ணிட்டே இருக்கக்கா
உம் விருந்தாடி எலாம் இருக்காங்களா சமச்சுட்டீங்களா
ஆஹ் சமச்சாச்சுக்கா சமச்சுட்டு அவங்க எலாம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டுந்தான் படுத்திருக்காங்க எலாரும்
ஓஹோ ஓ செரி செரிமா அப்பறம் காலையில என்ன பண்ணீங்க டிஃபன் பண்ணீங்க
ஆள் இல்ல வந்து இது இன்னக்கு இதுக்கா இதடியப்பம் இடியப்பமும் அப்புறம் இது கடலக்கறி இருக்குல்ல அது வச்சோங்க்கா அப்பறம் மத்தியானம் வந்து இது சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கப்பறம் வேற என்ன பண்ணும் ஆ அவ்ளோதாக்கா
நல்லா வெயிட்டாதான் செஞ்சிருக்கீங்க பொழுது வந்திருக்கலாம் போல இருக்கு வீட்டுக்கு நானும் விருந்தாளியா
ஆமா கண்டிப்பா ப்ப வாங்க இப்ப கூட பிரச்சன இல்ல முடிஞ்சா வாங்க வீட்டுக்கு
வதா வதா அப்பறம் நைட்டு ஆஹ காலிலதான் கஞ்சி வெச்சிட்டேன் இன்னிக்கு சண்டே எனக்கு லீவ் வேணும்ல
ஆமா கண்டிப்பா ஒரு ரெஸ்ட் இன்னிக்கு அத வேற மதர்ஸ் டே வர கண்டிப்பா ரெஸ்ட் எக்கு நல்லதுதான்
அதனால கஞ்சி வச்சு உட்டுட்டேன் இப்போ மட்டன் பிரியாணியும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபையும் போட்டு கொத்தேன் நல்லா இருக்குன்னு சாப்பிட்டாங்க நானு மட்டன் பிரியாணிதான் இன்னிக்குதான் பர்ஸ்ட் டைம் செஞ்சிருக்கே
அப்டியா எப்டி பண்ணீங்க சொல்லுங்க
மட்டன வாங்கிந்து வந்து கிளீன் பண்ணி குக்கர்ல ரெண்டு விசில் உட்டு எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு அப்புறோ வெங்காயோ தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத் த்தையு கட் பண்ணி வச்சுட்டு குக்கர வச்சு பட்ட லவங்கோ இதெல்லா போட்டு வெங்காயோ தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லா போட்டு வதக்கி எடுத்துட்டு ம் கரம் மசாலா வெறு தனி மிளகாத்தூள் இத போட்டு அப்புறோ வேக வச்சே மட்டன மட்டு எடுத்து அதில போட்டு ரெண்டு மூணு வாட்டி ஆ கெளறி விட்டுட்டு சிம்மில வச்சு விட்டு கொஞ்ச நேரோ அப்புறோ புதினாவ போட்டுட்டு தண்ணி நம்ம அதான் ஒண்ணுக்கு ஒன்ற வைப்போல அந்த ரேஷியோல ஆ அந்த ரேஷ் வச்சு அப்புறமா மட் அ மட்டனதா போட்டு கெளறிட்டோ தண்ணி ஊத்தியாச்சு அர்சிய போட்டு ட்டு ஆ கொத்தமல்லி மேல போட்டு மூடி விட்டுட்டே ரெண்டு விசில் வந்தது ஆஃப் பண்ணி விட்டே நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி செஞ்சதுன்னு சொல்ட்டு சாப்ட்டாங்க சிக்ஸ்டிஃபைவ் பொரிச்சு குட்த்தே அது என் பொண்ணுக்காக செஞ்சது சிக்ஸ்டிஃபைவ் என் பொண்ணுக்கு ட்டன் எறங்காது
அப்டியாக்கா ஏன் நல்லதுதான ஒடம்புக்கு சாப்படலாம்ல
ருந்துமா அதா நல்ல பொருள் எதுவுமேதா சாப்ட மாட்டன்றாங்களே இவுங்கதா சிக்ஸ்டி ஃபைவ் அ அது மட்டும்தா சாப்டு முட்டை கூட சாப்டாது அதனால அவளுக்கு போய் வாங்கின் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பொரிச்சு வச்ச பிறகு அந்த ஆ மட்டன விட்டுட்டு அந்த சாதோ மட்டு எடுத்து சாப்ட்டு ஆ ஆ டான்ஸு பிராக்டிஸ் பண்ணினு இருக்காங்க ஈவினிங் காலைலயு கிளாஸ் போயிட்டு வந்தா ஈவ்னிங் ப்ரோக்ராம் இருக்குதல்ல அதனால ஈவினிங்கு கிளாஸ் இருக்கு ப்ராக்டிஸ் பண்ணினு இருந்தா சரி என்ன காலே காணோ ஹோனே காணோ நா பண்ணி பாக்கலா அப்டின்னு பண்ணமா
யேக்கா ம் சரிக்கா டான்ஸா பிராக்டிஸ் பண்ணீங்க இப்ப இன்னிக்கு போணுமா சாயங்கால கிளாஸ் இருக்கா பாப்பாக்கு
ஆமாம்மா அதா கோயில்ல பரோக்ராம் இருக்குல்ல அதுக்காக பிராக்டிஸு அப்றோ என்ன விருந்தாளிக்கி வெறு சிக்கன் பிரியாணி
சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்டிதாங்க அவங்களுக்கு காலையிலயே இடியாப்போ சாப் விட்டாங்களா அதுவே கொஞ்சம் ஹெவி ஆயிடுச்சுன்னு சொல்ட்டு வேணான்னு சொல்ட்டாங்க அதனால இது மட்டு வேண்டான்னுதா சொன்னாங்க சிக்கன் கூட வேண்டா அப்டின்னு வெஜ் ஏதா பண்ணா போது சரி நான் வீட்ல வந்துட்டு சரி சண்டே எதுவும் செய்யலனா அப்றோ இதாயிறக்கூடாதுன்னு சொல்ட்டு செரி ஓகே சிக்கன் பிரியாணி வச்சு இது பண்ணி விட்டுட்டோ முட்டையும் வச்சுட்டு அப்றோ இந்த இது சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் பண்ணிட்டு வச்சுட்டோ
நீங்க எப்டி பிரியாணி பண்ணுவீங்க
நாங்களாக்கா நான் வந்து இது தவா இருக்கு இது இருக்குல்ல பாத்ரோ பாத்திரத்துல வந்து பண்ணுவோ பண் எப்டின்னா அதே நீங்க சொன்ன அதே இது மாதிரிதா எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்ச நெய்யி கொஞ்சோ நெய்யு எண்ணெயு ஊத்திட்டு அப்றோ பட்ட அந்த இதெல்லா போட்டுட்டு தேங்கா அது தேங்கான்னு சொல்றாரு பாருங்க வெங்காயோ பெரிய வெங்காயோ அப்றோ வந்து தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்ச மொளகா அதல்ல நல்லா வதக்கி நல்லா இதுவானதுக்கப்றோ இந்த இது ஆ சிக்கனுக்கு வந்து சிக்கன் எடுத்து போட்ருவோ போட்டுட்டு அதையு இது பண்ணிட் ட்டு அதுக்கப்றோ கொத்தமல்லி ஆ இது புதினா போட்டுட்டு அதயு நல்லா கிண்டி எடுத்துட்டு கொஞ்சம் தயிர் சேத்துப்போ தயிர் கொஞ்சோ ஊத்திட்டு அப்புறம் மசாலா மசாலா என்ன மசாலா சொன்னா பிரியாணிக்கு என்ன மசாலா இருக்கோ அதை போட்டுட்டு கிண்டி விட் ப்பு எல்லாம் போட்டு பாத்துட்டு கொஞ்ச அது இதானவுட்னே கொஞ்ச வெந்த இது சிக்கன் கொஞ்ச லைட்டா வெந்து வரும்போது இந்த அரிசிய வந்து இல்ல நீங் ஆ ஊற வச்சிருப்பே அத எடுத்து அதா ஒண்ணுக்கு ஒன்ர அதே கணக்குதா தண்ணி அளவு அந்த ஊற வச்ச அரிசிய வந்து கழுவிட்டு அந்த அதுல போட்டு விட்ருவோ. விட்டுட்டு கொஞ்ச இதாயி அது கொதிச்சு லைட்டா கொதி வரும்போது அது பாத்திரத்த வந்து ஒரு மூடியால பெரிய மூடியால மூடி வச்சிருவோ வச்சுட்டு அதுக்கு மேல நா கொஞ்சோ அத ஒரு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆனதுக்குப்றோ என்ன பண்ணுவே சிம்ல ஆக்கிடுவே ஆக்கிட்டு இந்த ஒரு பக்கத் த்துல ஒரு அடுப்புல வந்து தவா சூடு பண்ண வச்சிருவே தோசை தவாவ அது சூடாயிட்டு இருக்கவு இத தூக்கி அது மேல வச்சுட்டு அதுக்கு மேல ஏதாவது அ தண்ணி பானைய ஏதாவது வெயிட்டு வைக்கணுமா நா என்ன பண்ணுவேன் தண்ணி பானை இருக்கும் அது கொஞ்சோ பெரிய பானையா தண்ணி அதுல இது பண்ணி சூடு ஆல்ரெடி வச்சிருப்பே அத தூக்கி அது மேல வச்சட்டு அப்டியே கொஞ்ச நேரோ சிம்லயேதா இருக்கு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் சிம்ல ஆன உடனே அப்றோ ஆஃப் பண்ணி விட் விட்ருவேங்க்கா ஆப் பண்ணி வச்சுட் அப்டி எடுக்க மாட்டே கொஞ்ச நேரத்துக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சுதா அத எடுத்து கிண்டி இது பண்ணும்போது தான் நம்ப அந்த இது தம் பிரியாணி மாதிரி வந்துரு
ஓகே ஓகே ஓகே புரியுது புரியுது எனக்கு
ஏன்னா வந்து குக்கர்ல வச்சா கொஞ்சம் பிஸ் பிஸ்னு ஆயிருது செல டைம் கொஞ்ச தண்ணி தானே ஒருமார ஒட்டிடுது அதனால கொஞ்சோ நைஸா அந்த அரிசி அப்டியே வரதுக்காக இந்த மாரி பண்ற ஆனா இது கொஞ்ச லேட் ஆகு பட் ஆனா இது மாரி பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்னு சொல்ட்டு இப்டியே பண்றதுக்கா
செரிம்மா செரிம்மா எனக்கு குக்கர்ல ஒட்லா ஒட்ல நானும் தயிர் போட்டே அத மறந்துட்டேன் சொல்றதுக்கு
ஆமா ஆமா லெமனும் லெமனும் ஊத்துவோங்கா இப்ப லெமனு விக்கி க்கிறவேலக்கி எங்க வாங்க முடியும் ஆனால லெமன் ஊத்துலன்னா இல்லைன்னா சொன்ன மாரி இந்த லாஸ்ட் நம்ம இது பண்ணுவோல்ல லைட்டா ஆஃப் லெம வந்து மேல புஞ்சி விடுவோம் அந்த ஜூஸை மட்டும் அது பண்ணுவோம் இப்ப இது லெமன் இல்லாதனால அது நாங்க சேக்கல இது மட்டும் சேத்துட்டு அப்படியே பண்ணி முடிச்சுட்டோம் அம்மா ஆனா வீட்டுல வந்து என்ன பண்ணுவாங்கனா வெளிய அடுப்பு போட்டு செய்வாங்க வெறக இதெல்லாம் வச்சு பெரிய குண்டா அந்த இதுல வச்சு செய்வாங்க தம்ப் போட்டு அந்த கணலா தூக்கி லாஸ்ட்ல அந்த கணல் இருக்குல அத தூக்கி மேலே போட்டு விட்டுருவாங்க போட்டு விட்டு டம் பிரியாணிமாரி செய்வாங்க அது நல்லா இருக்கும் ஆனா அது இங்கேங்க நம்ம இங்கங்க இரு இருக்குற இடத்துல நம்ம எங்கே இதல்லாம் செய்றது இதேதான் நம்ம ஸ்டவ்ல வச்சு செய்றது அதல்லாம் கொஞ்சம் இடம் வசதி ஊர்லலாம் அப்டியில்லப்பா இடம் வசதி இருக்கு க்கும் கூட்டு விறகு இருக்கும் எல்லாம் வச்சு இது பண்ணிக்கலாம் நல்லா இருக்கு
கரெக்ட்டு தா இப்ப நம்மளுக்கு எடமும் வேணும் வேறகலாம் வச்சு இது பண்றதுக்கு நம்மளுக்கு வெளிய எல்லாம் பத்தாதே இப்ப இருக்குதாங்க அதனால நம்ம இப்டி வச்சிற வேண்டியதான்
அக்கா என்னோ உம் ஆமாக்கா ஊர்லனா பாத்தா நல்லா இடம் நெறயவே இதல்லாம் இருக்கும் வயல் அந்த மாரி வெளி வெளியாக இருக்கும் நெறய எடோ இருக்கும் நம்ம எல்லாம் என்னவேன பண்ணிகல என்ன அங்கயெல்லாம் வந்து அடுப்புலா வெளியே தான் போட்டு எல்லாம் செய்வாங்க எல்லாமே செரி மீன் கெழம்பு பொட வெளிய அடுப் ப்புல அப்புறம் அரிசி எல் சாப்பாடு எல்லாம் வெளியதான் வைப்பாங்க அங்கல்லாம் மோஸ்லி யாருமே சிலிண்டர் கேஸ் ஸ்டவ்லாம் அவ்வளவு யூஸ் பண்ணவே மாட்டாங்க ஆனா இங்க தான் நமக்கு ஒரு இடம் இல் இருக்கிற இடத்த இதெல்லாம் யூஸ் பண்ண இனி தனியா நம்ம இடம் வாங்கியதான் நம்ம எல்லாம் போடனூம்னு நெனைக்குறேன் அப்போ
கரெக்ட்டு தான் இங்கயிருந்து வச்சுக்குணு அங்க அங்கயிருந்து வச்சுக்குணு அங்க மாத்தின்லா இருக்க முடியாது நம்மளுக்குனு ஒரு வீடு வந்துச்சுனா இதலாம் வாங்கி வைக்கணும்ணு
ஆமாக்கா கண்டிப்பா ம் அப்றோம் மழ ஏதாவது வந்துச்சா உங்க ஊர்ல
இல்ல இல்லமா மழல்லா வர்ல இன்னைக்கு காலையில இருந்தும் கிளைமேட் ஒரு மாரிய மூடிட்டுதான் இருந்தது இப்பையும் மூடிட்டுதான் இருக்கு மழ வர்ல நைட் வருமாஎன்னானு தெரியில இப்பதைக்கு மழ வர்ல நா காலேயிலேயிருந்து இந்த வேலைகள செய்யதான் சண்டே நம்மளுக்கு எங்க ரெஸ்ட் இருக்குது அஹ் இந்த வேல செய்லாம இந்த வேல செய்லாமா அந் அத வேல செய்யலாமா உம் நடுல வேற கிளாஸ்க்கு இட்டுன்டுபோனாவங்கால இட்டுன்டு போய் இக்குனு வரலாமா இப்புடித்த போகுது ஒரு ஒரு நாளு நம்புளுக்கு நம்மளுக்கெல்லாம் உம்உம் லேடிஸ்க்கெல்லாம் ரெஸ்ட் கெடையாது
நான்ஸ்டாப்பா ஓடிட்டேதா இருக்கணும் எப்போ ஓக்காருவோ தெரியுமா ரொம்ப உடம்பு முடியாம ஏதாவது படுக்க படுக்க அவும் போது அப்பதான் படுக்க முடியும் அதுவரைக்கும் ஓடிக்கிட்டேதான் இருக்கணும் சும்மாவும் இருக்க முடியாதுல
ஆமாம்மா ஆமாம்மா என்ன நைட்டுக்கு என்ன ஃபிளான் பண்ணி வச்சுருக்கீங்க
நைட்டுக்கு செரி வேறஏதாவது பண்ணலானு இருக்கோம் ஏன்னா காலயில இது இடியப்பான முடிஞ்சுருச்சு செரி இல்லன்னா ஆப்போம் ஏதாது செய்லானு இருக்கோம் ஆப்போம் இல்ல சப்பாத்தி செரி அவங்களுக்கு எது கன்வீனியன் நை் எல்லாரும் கொஞ்சம் ஏஜ்சுடு பேசனா இருப்பாங்களா எல்லாருக்கும் எது கன்வீனியன்டா இரு கேட்டுட்டு அதுக்கேத்த செய்லான்
சேர சேரிமா ம் சேரிமா பாருங்க அப்பறம் பண்றே
கேக்காம்மா கூப்புறாங்க செரி ஓகோ நா அப்புற பேசுறே இடக்